எப்டி இருக்கீங்க
ஆமா அதென்ன எடுத்தவுட்னே எப்டி இருக்கீங்கன்னு கேப்பீங்க
எப்டி இருக்கீங்கன்னுதான கேக்குறது வேற என்ன கேக்க முடியு அப்றோ
எடுத்தோடனே அப்டிலா கேக்க கூடாதுங்க
சாப்ட்டீங்களா
அப்டியு கேக்கக்கூடாதுங்க நீங்க யாரு உங்க ஊர் என்ன உங்க பேர் என்ன
அதெல்லா சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு என்னங்க வேணு அஹ் நான் கால் பண்ணிருக்கே நீங்க என்கிட்ட பேசுங்க அவ்ளோதா நீங்க என்ன படிச் வச்சிருக்கீங்க
நா வந்து லெவல்த்து
ஓ சூப்பருங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல நீங்க என்ன பண்றீங்க
ஆஹ் ஒர்க் பன்னிட்ருக்கே
ங்க
இல்ல இல்ல இல்ல சொந்தமா கம்பெனி வைக்கதா
ஓ ஓகே ஓகே சூப்பர் உங்க வீடெல்லா எப்டி ஓனா இல்ல ரென்ட்டலா
உங்க லோனு ரெண்ட்டுல எல்லாமே
ஓ அப்டியா ஓன் ரன் பன்ற எல்லாமே வச்சிருக்கு என்னா சூப்பருங்க வீடு என்விராய்மெண்ட்லா எப்டி இருக்கும் வீடோட என்விராயமெண்டலா எப்டி இருக்கு சுத்தி வீடு சுத்திலா கடயெலா இருக்கா நல்லா வசதிலா எப்டி இருக் உங்களுக்கு
இந்த பக்கம் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஹாஸ்பிடலு இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ஒயின்ஷாப் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு் இந்த பக் ன்னு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருந்து இது என்னது பார்க்கு
ஓ எல்லாமே ஒன் ஒன் கிலோமீட்டர் போகணுமா உங்களுக்கு அவ்ளோ தூரமோ ஓகே ஓகே உங்களுக்கு குக்கிங்லா தெரியுமா
குக்கிங்கா ஆ ஓ தெரியுமே
ஓ என்னல்லாம் சமைப்பீங்க சூப்பர்
நான் வந்து பிரியாணி
ரெசிபி எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பிரியாணி
பாம்பு பிரியாணி பதமா செய்வேன் மீன் பிரியாணி மீண்டு போறளவுக்கு செய்வே
அதாங்க ரெசிபி எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு
பாம்பு முத புடிச்சுக்கணும் கழுத்த வெட்டிருனும் பாம்போட கழுத்தை வெசம்ல்லாம் போயிரும் அப்புறம் பாம்ப கட்டாய உரிச்சிட்டு அப்புறம் பாம்ப ரெண்டா நம்ம எப்டி மீன் குழம்பு வக்கிறோம்ல
ஆஹ் எனக்கு குக்கிங் ரெசிபிலாம் தெரியாது அதுதான் மீ மீன் குழம்பு எப்படி வெய்க்கணுன்னு சொல்லுங்க
மீன் கொலம்பே வெய் தியதா
தெரியாதுங்க எனக்கு ஒக்கீங்களா அதா உங்கள்டா நான் ரெசிபி கேட்டேன் எப்டின்னு சொல்லிட்டு
ஈசிதாங்க மீன் கொழம்பு வெய்க்கிறது அதான் மீன் நல்லா கழுவி உ உப்பு கல்லு உப்பு போட் ஆன கழுவியல்
எதுக்காகங்க கல்லுப்பு போட்டு கழுவறீங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஓ சூப்பர் ஆ
அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்க
ஆஹ் ஓகே
நிறைய மீனுறுந்தா பாதி பொறிக்கிறதுக்கு பாதி வந்து குழம்பு வைக்க
ஓகே எப்டி ஹ அதுதாங்க என்னல்லா கொடுங் மீன் குழம்பு
என்ன ஊத்தி குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் போட்றுனும்
என்ன தாளிக்கிரதுக்கெல்லாம் போடுவீங்க
அது தெரியாதா உங்களுக்கு
தெரியாதுங்க என்னலாம் போடுவீங்க தாளிக்கரதுக்கு ஓ நீங்களே குத்து மதிப்பா சொல் அது ங்களோ நீங்க சமைச்ச யாராச்சும் சாப்பட்டுருக்காங்களா
சாப்பட்டவங்க ரெண்டு பேர் உயிரோடு இல்ல
அதுதாங்க நீங்கள நீங்க மட்டும் எப்டி உயிரோடு இருக்கீங்க நீங்க சமைச்சிசாப்பட்டு
நாங்க அதல்லா இரு நாங்க வந்து இரும்பு மனிதன் தெரியுமா
சிபி எனக்கு வேண்டாம்
தேங்க்ஸ் நீங்க இதுவர ரெசிபி சொன்னதே எனக்கு போதும்
ஆ
உங்களுக்கு கேம் எல்லாம் என்னெல்லாம் கேம் எலாம் தெரியும் விலையாடருதுக்கு இருக்கு
தெரியீங்கலா
ஆ தெரியும்ஆ அதுதான் நீங்க விளையாடுவீங்களோ அவுடோர் கேம்ஸ் எல்லாம் விளையாட மாட்டீங்களா
சரி விளையாடுவேன் சீட்டு விலடுவோம் நைட் ஆச்சின சீட்டு
ஓ என்ன விளையாடுவீங்க
சீட்டு விளாடுவோம் அதுலையா அது இப்பதான் விளாண்டு கத்துட்டு இருக்கேன் அதனால பேர் எல்லாம் தெரியாது ஒரே ஒரு பேர் ரம்மி அதாவ வெ தின்றாங்க
ஓ அப்படியா சு
அப்ப திருடன் போலீச்சு அது ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இங்வா வேளண்ட கடும்திருடன் போலிஸ்
ஓ யார் கூட உங்க கசின்ஸ் கூட விளையாடுவீங்களா
எனக்குங்க ஹல் பிரண்ஸ் இருக்கு
கசின்ஸ்கே
ஆஹ
கசின்ஸ் கசின்ஸ் உங்க
க கஜீம்ஸா ஆமாங்க
ஓ சூப்பர் சூப்பர்
உ சொல்லுங்க அப்பறம் நீங்க வேற என்ன கேம்லாம் விளையாடுவீங்களா அவ்வளவுதான் விளையாடுவீங்களா சண்டேஸ்லல்லாம் என்ன பண்ணுவீங்க
ஒன் டேஸ்ல எல்லாம் காலல எழுந்திரிப்பேன் பல்ல வேழகிட்டு பல்லளக்க எல்லாம் குளிச்சிருவேன் பல்லளக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு மறுபடியும் டெய்லியும் அதேதான் விளாடடுறது திங்கது தூங்கறதுஇதன் வேலயே
போரடிக்கும் போது இந்த மாரி பொழுதுபோக்கு பேசிட்டு இருக்கே பாத்தீங்களா அந்த மாரி யார் கெட்டயாவது போன் பண்ணி பேசி ட்டுருப்பே
ஓ உங்களுக்கு போன் பண்ணி பேசுறக்கு நெறைய பேர்யிருக்காங்களோ
ஆமா
சே
என் ஃப்ரெண்டு் கிருக்கே சிவான்னு ஒருத்தயிருக்கா அவன் போன் பண்ணுவா அவனே கூப்புடுவான் என்னென்னமோ சொல்லுவான் நா ஆ ஆ ஹு ஹு அப்டின்பே அப்புறோ அவன் கட் பண்ணிட்டு போயிருவா மறுபடியோ ஒரு ஒரு மணி நேரோ கழிச்சு கூப்பிடுவா அவன் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லுவா என்னனே புரியாது ரதே செரியா கேட்காது சத்தமா பேசுறேன்னு சொல்லி ஒரு மணி நேரோ பேசுவோ டூர்லாம்மா போயிருக்கோம் வர்கலா போயிருக்கே ராமேஸ்வரோ இது இது போயிருக்கே ராமேஸ்வரோ
ஃபேமிலியோடையா இல்ல ஃபிரெட்ஸ் ஓடையா யார் கூட போயிருக்கீங்க ஓகே ஓகே எப்டியிருச்சு எக்ஸ்பீரியன்சுல்லா
பயங்கரமாயிருந்துது அப்பறோ இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசோ கூட ஆகல
ஓ ஓ சூப்பர் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்லா எப்டியிருந்துச்சு ஜாலியாயிருந்துச்சா எக்ஸ்பென்சஸ்லா எப்டியிருந்துச்சு உங்களுக்கேத்தா மாரியிருந்துச்சா இல்ல எல்லாமே ரேட் அதிகமாயிருந்துச்சா
அதல்லா ரேட்லா இதுயில்ல சாக்லேட் மட்டோ ரேட்டு ஜாஸ்தி சொல்றானுங்க அங்க ஆயரூபாயாம்மா அம்மாத்தூண்டு டப்பா
ஓஹோ ஊட்டி க்ளைமேட்லா எப்டியிருந்துச்சு
அதுதா இந்த வருஷோதா ஏதோ டிகிரி ஜாஸ்த்தி போயி பணி
ஓ ஓ நீங்க போயிருந்தப் பயோ பணி கட்டி விழுந்துச்சோ என்ஜாய் பண்ணீங்களா அதெல்லாம்
டீங்க போட் ஹவுஸ்ல போயி போட்டிங் அப்பறோ வந்து பயங்கரமா அங்க பிரியாணி சாப்பட்டோ
ஓ உங்களுக்கு பிரியாணில்லா புடிக்குமா
உம் இந்த டைரி படோ பாத்துயிருக்கீங்களா
இல்லங்க பாத்ததுயில்ல
பாத்ததுயில்லையா டைரி படத்துல ஒரு பஸ் வந்து ஏறுவாங்கங்க பஸ்ல அதே மாரி ஊட்டி போகும்போது நாங்க அதே மாரி ஒரு பஸ்லதா ஏறுணோம் பின்னாடி மட்டோதா டோரிருக்கோ முன்னாடி டோரேயிருக்காது நாங்க கண்டெக்டர்ட கேட்டேபுட்டே டைரி பஸ்ஸானு
ஆ
பஸ் ஆானா அப்டின்னு சொல்லி கே விப்பேன்
என்ன சொன்னாங்க கண்டக்டர்
அப்பள்ளாம் இெல்லாம் ப்ப அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க என்ன டைரி டைரினா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க அவன
நீங்க பிரரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா போயிருக்கீங்க
ஆமா அப்புறம தான் வந்தனா அது படங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ
உம் சொன்னீங்களா ஹார்ஸ் ரைடு அதெல்லாம் போனீங்களா இங்க ஊட்டில
ஆமா இதெல்லாம் பயங்கரமா இருந்தது
பெண்ணெல்லாம்
ஆஹ் ஹார்ஸ் ரைடு
ஓ ஹார்ஸ் ரைட் சொல்றீங்களா ஏற்காடு அந்த மாரில்லாம் போயிருக்கீங்களா ஒண்டர்ல தீம் பார்க்ல்லம் தீம் பார்க் எல்லாம் போயிருக்கீங்களா ஆ தெரிய போனதுலங்கீங்களா
ஆஹ் அங்க போதுது இல்ல ஆஹ்ஹ் போனேு நினைக்கிறேன் மறந்துருச்சு
ஓ எப்டி இருந்துச்சு ஒண்டர்லா பிளாக்ண்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்
பிளாக் தண்டர் அது போன இப்ப தீபாவளிக்கு போனோம் பயங்கரமா இருந்துச்சு சரி சரிக்கே தண்ணில விழுது பயங்கரமா இரு
கேம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துு டயர்டா இல்லையா அவங்களுக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்து
சரியினயடடுங்க
டைம் எல்லாம் மேனேஜ் பண்ண முடிஞ்சச்சா எல்லா கேம்ஸும் விளையாடுற மாதிரி உங்களுக்கு
ஒரு ரெண்டு மூணு கேம் மட்டும் விளடல இதுபடி எல்லாம் எல்லாமே விளண்டாச்சு ஆமா
க்ரவுடெல்லாம் இரு இருந்துச்சா இல்ல
ரவுட இரு இச்ச தீபாவளி டைம் கிராவுடு பிச்சோதரிிட்டான்னுங்க
அப்பறம் இப்டி எல்லா கேம்லயும் எனங்கேஜ் பண்ணீங்க
அதான் ஒரு மூணு நாலு கேம் விளையாடுலா
அவ்ளத ஒவ் சின்ன தீம் பார்க்கோ நீங்க போனது
இல்ல பெரிய தீம்பர் தான் காலையில எட்டு மணிக்கு நாங்க போனோம்
ஓ ஒயிடோ களாக்கே போயிட் டிங்களா ம் ஓ-ஓகே-ஓகே அவ்ளோதானா டைமிங்ஸே அங்க நீங்க போன தீம் பார்க் போர் ஓ கிளாக் வரதானா
இல்ல இருக் ஆறு ஆர்ற வரியருக்கு
ஓ ஓகே ஓகே ஃபுட்டெல்லா என்ன பண்ணீங்க அங்க சாப்பிடடுறதுக்கு நல்லா இருந்துச்சா டேஸ்ட்லாம் புட்
நாங்க வெளியேதா வந்து சாப்ட்டா உள்ள அ
மார்னிங்ல இருந்து சாப்பிடாமே இருந்தீங்களாப்போ தீம் பார்கல
சாயந்தர வந்து வெளிய ஒரு எடுத்துட்டோம்
ஓஹோ சூப்பர்-சூப்பர் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா நல்லா ஜாலியா இருக்கு
ஆமாங்
கேங்க எனக்கு இன்னொரு செகண்ட் கால் வருது நா உங்களுக்கு
செரிங்க
அ